ழி வணக்கம் நம் தோழி
ஆஹ் நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கேன்னு தோழி
சரி சரி ஆ சாப்டேன் தோழி நீங்க சாப்
ஆஹ் சாப்பிட்டேங் தோழி
சிறப்பு தோழி
இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்டது சாப்பாடு சாம்பார் ரசம் நீங்கைங் தோழி
ஆ சாம்பார் ரசம் பச்ச பயறு வாழ்க்கையை எப்டி
ஆ நல்லா போயிட்ருக்குங் தோழி உங்ளுக்குங் தோழி
ரொம்ப மிக சிறப்பாக போய்ட்டு இருக்கு தோழி உம் தலைப் பத்தி பேசலாம் தோழி
இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோவில்கள் பத்தி பேசலாமாங் தோழி
கோவில்களா ம்
ஆஹ் ஆஹ் உங்களுக்கு புடிச்ச கடவுள் என் தோழி
எனக்கு சிவன்லாம் த தோழி ரொம்ப பிடிக்கும் தோழி ஆஹ் ஒரு கட்டத்துக்கு மேல சிவன் பக்தி அவ மாறிக்கு
செரி செரிங்க தோழி எனக்கும் ரொம்ப புடிக்கும் தோழி சிவபெருமான்
ரொம்ப புடிச்சது வந்து சிவன் பெருவான் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் முருகன் இந்த மாதிரி சாமிய எல்லாம் புடிக்கும் தோழி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்னு தோழி
செரி செரிங்க தோழி
ஆ ஓ சிவன் கோவிலுக்குல்லாம் எங்க போயிரு நீங்க தோழி
நான் பாத்தீங்கனா தஞ்சை பெரிய கோவில் போயிருக்கேன் தோழி அப்புறம் பாத்தீங்க அத்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போய் இருக்கேன் தோழி அப்புறம் பாத்தீங்கனா கும்பகோணத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தளம் நவகிரகங்கள் தெரியுமாங்க சொல்லி நவகிரகங்கள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு தோழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அஹ் சிவபெருமான் இருக்க தோழி சிவபெருமான் இருக்கிற இடம் தாங்க தோழி
செரி செரி தோழி
அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஷா இருக்குங்கு தோழி விஷாக போயிருக்கேன் தோழி
செரி செரி தோழி நானும் போயிருக்கேன் தோழி ஹஸ்பண்ட் ஸ்ட் ஈசா வந்து இவ்வளவு நாளும் ஆயிடுச்சுன்னு தோழி ஆனா நான் போனது இப்பதான் தோழி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் தோழி ஈசாக்கே போனேன்னு தோழி நானு ரொம்ப நாள் போய் பாக்கணும்ன்னனு சொல்லி
ரொம்ப ட்ரெண்டிங்க அங்க தான்ங்க ம் தமிழ்நாட்ல அ சிவன்ராத்திரி வந்தாலே அதிகம் பேர் வந் ஈஷாவ நாடி தா தோழி போறாங்க ஏனா அங்க லைட் ஷோ நல்லா இருக்கு போறாங்க தோழி
ஆமாங் தோழி
எவ்ளோ கும்பல் வருதுங்க தோழி
இரவு இரவெல்லா பாத்தீங்கனா முல்ச்சிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு முல்ச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்றோ சிவனோட புராணம் எல்லா சொல்லி உம் அது சும்மாவே ஈசாக் கு நெறைய பேர் வருவாங்க தோழி இப்ப இப்படி எல்லா எப்டி இருக்காங்க விளம்பரப்படுத்தி உட்டுட்டு இப்ப நெனைச்சா ஈசாக்குதா தோழி போறாங்க இங்கெல்லா
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி அவ்ளோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க தோழி
கோயிலுக்கெல்லா போயிருக்கேங்க தோழி அதுவு மிகவு சிறப்பாக இருந்தது தோழி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நானு எப்போ நா கல்லூரி முடித்தனோ அப்பதாங் தோழி கோயுலுக்கெல்லா போக ஆரமிச் சது நா போகாத கோயிலுக்கெல்லா சொல்றே சிவன் கோயிலுக்கெல்லா போணுனு ஆச செரிங்க தோழி ஃபஸ்ட் போனது வந்து பேரூர்க்குதானுங் தோழி போன
செரிங்க தோழி
பேரூர் போயிட்டு அது நாங்க போம்போது வன்ட்டு நட சாத்தற டைமுங்க தோழி ஒரு நட சாத்தறது க்கு ஒரு அரை மணி நேரோ முன்னாடி தாங்க தோழி போனோ லைன் வன்ட்டு கேட்டு வரை க்கி நின்னுட்ருந்துச்சுங்க தோழி லைனு
ஐயோ
அதுவு மின்னயே உள்ள கரெட்டா நாங்க கருவறைக்குள்ள போகும் போது அ நட சாத்தற டைம் ஆயிடுச்சுங்க தோழி அது பாத்தீங்கன்னா அவசர அவசரமா கும்பிட் டு ஆனா திருப்தியா பாத்தேங்க தோழி சிவபெருமான ஆ எனக்கு என்ன அங்க வித்தியாசமா இருந்ததுன் பாத்தீங்கன்னா நட சாத்தும் போது சங்கூதிட்டே வந்தாங்க தோழி புசாரிலா எனக்கு ஃபஸ்ட்டா எனக்கு மொதல் ல வன்ட்டு அத பத்தி தெரியலைங் தோழி அப்புற எங்க அம்மாகிட்ட கேட்டேங்க தோழி அவங்கதா சொன்னா ங்க ஆ தொறக்கம் போ தும் மூடும் போதும் ஆ இந்த மாரி சங்குல இருந்து ஒலி எழுப்பித்தா தொற்பபாங்க மூடுவாங்கன்னு சொன்னாங்க தோழி ஏன்னா சிவன் சிவன் சுத்தி பாம்புகள்லா இருக்குன்னு சொல்ட்டு அஹ் பக்தர்கள்லா பயந்தறக் கூடாதுன்னு சொல்ட்டு கோயில்ல வந்துட்டு சிவன் கோயில்ல மட்டு இத பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தோழி நீங்க என்னங்க தோழி நெனைக்கிறீங்க இத பத்தி
பரவால்ல ஆமாங்க தோழி அதுவு உண்மதாங்க தோழி
சரி சரி தோழி
அப்புறங் தோழி வேற எங்கங்க தோழி போயிருக்கீங்க
நா ஃபர்ஸ்ட் இங்க பேருர் போனேங்க தோழி அப்புற பாத்தீங்கன்னா நா ஈஷா போனேங்க தோழி ஈஷா வண்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்பதான்ங்க தோழி போன. போகும் போதே வழியெல்லா வந்துட்டு ஹ நல்லா வித்தியாசமா இயற்கையா மலை. கள் காடு இந்த மாரி போற வழியிலயே நல்லா இருந்தது.
அங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கோவை குற்றாலமும் இருக்குதூங்க தோழி.
ஆனா நானு அதுக்கு போகலிங்க தோழி. டைம் இல்லைன்னு சொல்லிட்ட நானு.
எனக்கு அங்க போறது ரொம்ப புடிக்குங்க தோழி அடுத்த தடவ. ட்ரை பண்ணி பாருங்களேன் தோழி. ஏன்னா அங்க அந்த தண்ணி வரதே பாத்தீங்க அப்படின்னா மூலிகை கலந்து வரு தோழி. அவ்ளோ வாசனையா இருக்கும் தோழி ஆமாங்க தோ. தோழி.
சேரி சேரிங்க தோழி அடுத்த டைம் போனோம்னா கண்டிப்பா போய் பாக்குறேங்க தோழி.
சிந்து.
போகும்போதே உள்ள ச அந்த சிவனோட சிலை பாத்தீங்கன்னா நடுவழதான் தோழி இருக்கு. ஆனா அத சுத்தி வந்து. து நறைய இடம் இருக்குன்ங்க தோழி நாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள சாமி கிட்ட போறதே கொஞ்சோ நடந்துதா போற மாரிதாங் தோழி இருந்தது.
சேரிங்க தோழி.
ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வண்டியில போனனால தெரியலங்க தோழி. இரண்டாம் முறை. ப்பீங்கன்னா நாங்க பஸ்ல போனோம் தோழி.
செரிங்க.
பஸ்ல்ல போயிட்டு பாத். தீங்கன்னா முன்னாடி எறக்கி வுட்டுருவாங்க தோழி பஸ்லல்லா பாத்தீங்கன்னா. அங்க இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து. வந்துட்டு நடந்து உள்ள போற மாரிதாங்.
சேரிங்க தோழி சேரிங்க தோழி.
நல்ல அனுபவமா. இல்லீங்க தோழி அப்றோ. அதுல தியான நிலயம் எல்லாம் இருந்துங் தோழி. அங்க போனீங்கன்னா பாத்தீங்கன்னா. மையான அமைதியாதாங்க தோழி . அங்க போய் நம்ம வந்துட்டு தியானம் பண்ணணும்ன்னு பாத். திங்கனா நம்ம மனசே வந்துட்டு அமைதியான மாரி இருக். து நீங்க என்ன மன உளைச்சல்ல போனீங்கனாலுமே நீங்க திரும்பி வரும்போது ஒரு புது மனிதனத்தோட மனிதனால வெளியே வரீங்க கேட்கது அவ்வளோ வந்துட்டு புத்துணர்ச்சியா இருக்குங் தோழி அங்க இருந்து நீங்க வெளியே வரும்போது அப்பறோ அங்க பாத்தீங்கன்னா. அஹ ஆண்களுக்கு தனியாவு பெண்களுக்கு தனியாவு குளிக்கிற மாரி இடமு இருக்குங் தோழி அதுல அதுல பாத்தீங்கன்னா லிங்கம் லா வச்சிருப்பாங்க தோழி. அத கும்பிட்டு சிவபெருமான வந்துட்டு வழிபட்டுட்டே நம்ம குளிக்கர மாரியே இருக்குங்க தோழி அதெல்லா.
சேரிங் தோழீஸ். தெரியு தெரியு. அப்பறோங் தோழி.
அதா நா சிவன் கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்குதான் தோழி போயிருக்கே அப்பறம் பாத்தீங்கன்னா இங்க ராமேஸ்வரம் போயிற்க தோழி
அங்க எல்லாமே சிவனா தா இருக்குமேங் தோலி
எனக்கு போம்போது சிவன் சிவன் தான் அங்க சாமினே எனக்கு தெரியாதுங் தோலி தெரியாமாதான் நான் போனேன் ச அஹ் ராமேஸ்வரம் போகும்போது அந்த ட்ரெயின்ல பாம்பன் பாலத்துல போறது ட்ரெயினுக்கும் கடலுக்கும் ரொம்ப கிட்டைக்கால இருந்தது கிட்டையே பார்த்த மாரி இருந்தது ஒரு கடலயே அப்டே மாரியிருந்துங்க தோலி அந்த அனுபவம் லா நல்லா இருந்ததுன்னு தோழி அது நல்லா இருந்தது அப்பறோ நம்ம உள்ள போனம்னா போறது போறதுக்குள்ள நறைய தீர்த்தோ ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல தோலி அதுவும் நிறைய தீர்தத்துல வந்து குளிச்ட்டு வந்தோ தோலி அதுவும் மனநிறைவா இருந்தது தோலி பாக்க ம் தோழி நீங்க எந்தங்கு தோழி போயிருக்கீங்க
நான் பாத்தீங்கன்ன இங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கேங் தோழி அப்பறொ பாத்தீங்கன்னா ராமேஸ்வரமுமே போயிருக்கேங் தோழி நான் போனது எல்லாமே கோவில் சுற்றுலா தலம்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான் தோழி அப்புறம் ஆஹ் சமயபுரம் போனேங்க தோழி அப்புறம் ஸ்ரீரங்கம் போனேங் தோழி எனக்கு இதுல போனத ம் ஸ்ரீரங்கம் அவ்வளோ மன திருப்தியா இருந்ததுன்னு தோழி பெருமாள் பாத்த பெருமாளுக்கு வே நமக்கு எப்படிங் தோழி வேர்த்து ஊத் துது அதே மாரி பெருமாளுக்கும் வேர் து தோழி முப்ளி முப்பளியா கண்ணத்தலல்லாம் இருக்கு தோழி அவ்வளவு வேர்வையில படுத்திருக்காருங் தோழி அதுதான் தோழி அப்ப ஒரு அதிசயமே
சரி தோழி
அங்க நல்லா இருக்கும் சிற்ப சிற்பங்கள்லா பாத்தீங்க அப்டின்னா அவ்ளோ அருமையா இருக்குங் தோழி
செரிங் செரிங்க தோழி
சிற்பம் எல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு அவ்ளோ செதுச்சு வச்சிருப்பாங்கங் தோழி அத பாக்கவே அவ்ளோ அருமையா இரு கும் தோழி
செரி செரி தோழி
அ நீங்களு ஒரு தடவ அ இதுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கங் தோழி
போயிருக்கேங் தோழி நா எப்டினு பாத்தீங்கனா சின்ன வயசுல வந்துட்டு அந்த ஆஹ் சும்மா மே அந்த அந்த வயசுல எனக்கு அது என்னன்னே தெரியலைங்க தோழி அந்த வயசுல போனது அந்த கோயில் போயி சும்மா சாமி முன்னாடியெல்லா கும்புட்டு வந்திருக்கே தோழி இந்த வயசுல இப்ப போனாதான தோழி அது என்ன ஏதுன்னு சொ நாங்க முழுசா இது பண்ணிட்டு அப்ப ஒரு நாள் போவீங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி
அப்பறங் தோழி ஆஹ் வே வேற எங்கயிங் தோழி சி ற்பக்கலை எல்லா பாத்திருக்கீங்க மகாபலிபுரத்திலயு நல்லா இருக்குங் தோழி சிற்பக்கலை
உம் ம் ஆமாங்க தோழி
தோழி பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்கங் தோழி பிரகதீஸ்வர் கோயில்ல பாத்திங்கன்னா சிற் பக்கலை அவ்ளோ நல்லா இருக்குங் தோழி
ம் செரி தோழி
இல்ல நம்ம நோ ட்ல பத்து ரூபா கா நோட்லல்லா பாத் தீங்க அப்டின்னா இந்த சக்கரம் போட்ருக்கும் பாத்திருக்கீங்களா தோழி இந்த இருபத்தி நாலு சக்கரோ
ஆமாங் தோழி
த இது அங்கதாங் தோழி இருக்கு
அப்படியாங்க தோழி செரி செரி தோழி நீங்க எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க போலயே தோழி
ஆமாங்க தோழி
ம் செரி செரி
துல ஒரு நாளைக்குனாவது ஏதாவது ஒரு கோயில் நா போயிட்டு வந்துருவேங் தோழி ஆஹ் அப்பதாங்க தோழி எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கு
சரி சரி தோலி
அடுத்து வர நா ஆறுபட ஆறுபட வீட் ஐந்து வேற பிளான் பண்ணிருக்காங்க தோலி அடுத்த ஆறுபட வீட்டுக்கு வேற போலான்றுக்கு தோலி ஆமாங்க தோலி
செரி போய்ட்டு வாங்க தோலி
முருகர புடிக்குமாங்க தோலி
புடிக்குங்க தோழி தமிழ் கடவுளாச்சே
ஆமாங்க தோலி ஆமாங்க தோலி பரவாலைங்க தோலி அறுபடை வீட்டுக்குல்லாம் போயிட்டு வரனும்னா ஒரே ரெண்டு நாள் திதுவும் தோலி ரெண்டு நாள்ல பீச் சுத்திட்டு வரனுங்க தோலி
சரி சரி தோலி சரிங்க தோலி உங்களோட இதெல்லாம் எங்கிட்ட பதிவிச்சதுக்கு மிகவும் நன்றி தோழி ஹலோ
ஹலோ தோழி கேக்குதுங்களா
ஆஹ் கேட்குதுங்க தோழி இன்னொரு சந்திப்பு மிகவும் மீண்டும் சந்திப்
சந்திப்போம் தோலி மிக்க நன்றிங்க தோலி
மிக்க நன்றிங்க தோலி